ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
சிஸ்டர் கேக்துங்களா
ஆ கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
இருக்கீங்க
நல்லாருக்கங்க
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது சிஸ்டர் நீங்க பேசுறது நா பேசுறது கேக்கலையா
சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க நீங்க
நல்லா இருக்கங்க வீ ட்ல எல்லா நல்லாருக்காங்களா
நா நல்லாதா இருக்கங்க சிஸ்டர் சாப்ட்டாச்சா
நா சாப்ட்டாச்சுங்க நீங்க
ஆ சாப்ட்டேன் சிஸ்டர் அப்றோ உங்க ஒர்க்கல்லா எப்டி போது
ஒர்க்கெல்லா அப்டியே போகுது என்னங்க டெய்லி எந்திரிக்கணு சமைக்கணு தொவைக்கணு வீடு தொடைக்கணு பாத்தரம் வெளக்கணு அப்டியே போயிட்ருக்கு
ஆ ஆ ஆ சும்மா ஆ ஃப்ரீ டைம்ல பாப்பா எல்லா முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்குற டைம்ல எக்ஸ்ட்டா வேற வேல பாக்குறீங்களா
கொழந்தைங்கள பாத்துக்கணு
ஆ ஆ
ம் எல்லா சேந்து பண்ணிட்டு இருக்கோ
நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க சிஸ்டர்
உங்கள நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
நானா படிச்சி முடிச்சிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிருந்தே இப்ப சரி வீட்லே ம் ச் வீட்லயே இருக்கேன் வெளிய எனக்கு செட்டாக மாட்டுது சோ அதனால வீட்லே நா வேல பாக்கலான்னு சொல்லிட்டு வீட்லயே இப்ப மொபைல்லயே நா வேல இரு நா அதுமேரி சின்ன சின்ன வேலையா பாத்துன்னு இருக்கே அதா சிஸ்டர் பண்றே உம் நீங்களு அந்த மேரி தானா
ஆமாங்க
உம் இல்ல நெறைய வேல பாத்திருக்கு சிஸ்டர் அதுக்கே நா சரி ஐ டில போலா அப்டின்ட்டு ட்ரை பண்றே. ஆனா வந்து நா நான் படிச்சதுக்கு க்குதுக்கு ஆப்போசிட் சோ அதனால வந்து ம்ச் மோஸ்ட்லி அது இல்லாம நா படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்பறோ தா இத ட்ரை பண்ண சோ உங்களுக்கு வந்து கெரியர் கேப் இருக்கு அப்டின்னு சொல்ட்டாங்க சோ அதனால வந்து து நா வந்து செரி செ அதுக்கு அதுக்கு என்ன கோர்ஸ் போலா அப்டின்ட்டு பாத்துட் இருக்கே சிஸ்டர் அது வரைக்கு செரி வீட் ஆமா போயிட்டு அது அது வேற வேல பாக்கறதுக்கு வீட்டுல இருந்தே இப்போ வேற வேலைக்கு போனாலு மாசத்துக்கு இவ்வளவுதா குடுப்பாங்க வீட்டுல இருந்து இதுல என்ன பண்ணா கூட ஒரு நல்ல ஒரு சேலரி கிடைக்கு அதே மாதி அதுக்கு நா வீட் வீட்ல இருந்தே பண்ணலாமே அப்டின் சொல்லிட்தா வீட்டு்ல இருந்தே பண்ணுற சிஸ்டர் நானு
சரி சரிங்க
உம் உம்.
நீங்க ஆனா வெளியில ட்ரை பண்ணலையா பண்ணிட்டு போகாம இருக்
இல்ல நான்னு வந்து ஐ டினு ட்ரை பண்ணல ஆனா வந்து வேற வேலைகள் ட்ரை பண்ண ம்ச் அவங்க என்ன சொல்ட்டாங்க நீங்க கெரியர் கேப் நெறைய இருக்கு உங்களுக்கு ஏன்னா நா ஒரு நா போன வேல வேற நா ட்ரை பண்ண வேல வேற அது இல்லமா சோ அதுனால நா வந்து அத எடுத்துக்க மாட்டங்க ஏன்னா நம்ப அது ரிலேட்டடா வேலைக்கு போயிருந்தா கூட அத எக்ஸ்பீரியன்ஸா எடுத்ப் ப்பாங்க ஆனா வந்து ஆனா நானு என்னா சொல்டே இல்ல நான் வேல எதுவு போல நான் வீட்டுலதா அப்டின் சொல்லிட்டே கெரியர் கேப் இருக்கறதுனால ஏன்னா இப்ப இருக்கிற எல்லா கம்பென்லியுமே பாத் த்தீங்கன்னா எப்டி எடுக்கிறாங்கனா இப்ப இந்த வருஷோ முடிச்ச பசங்க போ இதுல போன வருஷோ இப்போ ம்ச இந்த ரெண்டு வருஷோ இருக்குறவங்கள மட்டு தா எடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஸரா இருக்காங்களா ஆமா நம்ம எப்டி பேசுறோ நம்மள்ட்ட என்ன திறம இருக்கு இதெல்ல ம்ச் இதெல்லா பாத்தாலு அவங்க பிஸ் ஸ்ட்டு பிரெஷ்ஸர் எடுத்துர்றாங்க
ஏன்னா அவுங்களுக்கு அந்த வேல நட டக்குன்னு இப்போ படிச்சுட்டு வந்தா இப்பத்திக்கு முடிச்ச பிரெஷ்ஸர்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படுது நம்மனா அவ்ளோ பெறியர் கேப் இருக்கு இல்லைங்ளா நா அதனாலயே பாதி பேத்துக்கு வேல கெடைக்கறது இல்ல தெறம இருந்து கூட வேல கெடைக்கறது இல்ல என்னப் பண்றது
உம் உம் அது மட்டு இல்லாம இப்ப வந் து நானு இப்பல்லா போர நென்ச்சு பாருங்களா உம் இப்ப ஐ டி ன்ன நெறைய பேரு வந்து ஏ ஐ வந்துட்டுனால வேல விட்டு தூக்கிறாங்க சோ அதனால வந்து இப்ப எனக்குல்லா இப்ப நானு அதுக்காக என்ன கோர்ஸ் முடிச்சுட்டு போனாலு நா அந்த டைம்ல வந்து ஏற்கனே ஆள விட்டு தூக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல எனக்கு கிடைக்குமான்ற ஒரு மாரி ஒரு இது இருக்கு அப்டியே கெடைச்சாலு வந்து என்னையு டக்குன்னு வேலய விட்டு தூக்கிட்டாங்கன்னா
ஆமா
ஆனா வந்து பர்மனன்டு அப்டினு சொல்ல முடியாது நா மோஸ்லி வந் து பாத்தீங்கன்னா வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபு இந்த மாரிதா வந்து பர்மன்டா குடுத்தே அதெல்லே பாத்தேனா அதுக் கூ நெறைய வந்து நா ந எப்டி சொல் நெறைய பேருக்கு கவுர்மெண்ட் எக்ஸாம ட்ரை பண்றதுனால அதுவுமே வந்து நெறைய எஃபெக்ட் ஆ இருக்குது
ஆமா ஆமா எல்லாருமே கஷ்டப்பட்டு அதுக்காக ஒரு கோச்சிங் சென்டர் போயி கொழந்தைங்க இப்ப நீ இந்த மாதிரி ஆஹ் ஹவுஸ் ஒய்ஃப்னா கல்யாண பண்ணவுங்கன்னா கொழந்தைங்கல்லா விட்டுட்டு போயி கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்கல்ல ங்களா ரெண்டு வருஷோ மூணு வருஷோ பிரண்ட் அதுக்கு காசு கட்டி படிக்கிறாங்க படிச்சு எக்ஸாம் பே கிளியர் பண்ணி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ல இருந்து மாத்தி மாத்தி போட்டு அங்க வந்து வேல செஞ்சு
ஆமா சிஸ்டர் ஆமா ஆமா இதுக்கே நம்மோ அவ்ளோ வச்சு சேரி ஓகே இப்ப ஸ்டாரிங்ல இவ்ளோ சேலரி இருக் போ போக அதிகமாவா அப்டினு சொல்லிட்டு போனாலுமே இப்ப ஐ டி பீல்ல ரொம்ப ஃப்ரெஷரா இருக்குன்றாங்க அதுக்கே பாத்தீங்கன்னா நெறைய வேல குடுக்குறாங்க அந்த அதுக்கேத்த இப் இப்ப ஐ டி பீல்ல ஸ்டார்டிங் போனாலே எயிட் தௌசண் அந்த மாரி குடுப்பாங்க சின்ன கம்பெனியா இந்தாமே நா கூட ஃபஸ்ட் இயர்ல அதிகபட்சோ பதினைஞ்சாயிரோ குடுக்குறாங்க இப்ப நம்மோ நா வெளியில போன லு எனக்கு ஹாஸ்டல் பீஸே இப்ப போ எட்டாயிரோ பத்தாயிரத்துக்கிட்ட வந்துருது சிஸ்டர்
ஆமா ஆமா
நம்ப இப்ப வீட்டுக்கு வந்து போறது அதுல வெளிய போறது அது எப்டியாந்தாலு நாம் க்கு சேல்ரி கரெக்ட்டா நம்ப தே தேவைய பூத்து செய்ரத்துக்கே செரிய ஆயிடு போல ஹ ஆமா அது வேற ஒண்ணு இரு கே அதுல்லாம நம்ம மாங்கு மாங்கு வேல செஞ்சி நம்ப வீட்டுக்கு தேவையான குடுக்க முடியாது நமக்கு தேவையானத வந்து பண்ணிக்க முடியாத அந்து ஒரு டிப்ரெஷன்லயே இருக்குமோ
ஆமா பேருக்கு வேலைக்கு போறோ ஆனா ஒண்ணுமே செய்ய முடியறதில்ல
ஆமா ஏன்னா இப்ப வந்து நம்ம இப் நம்மளு இல்ல ஒரு நல்ல சேல்ரி வேணும் ஐ டி ஃபில்ட் நல்ல சேலரி வேண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க இப்ப நம்ம அந்த ஒரு இயரே கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போறதே ரொம்ப கஷ்டமா இரு க்கு இல்ல நாலு வருஷோ இருந்து அதுக்க அப்றந்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ளுக்கு சேல்ரி வந்து அதிகப்படுத்த தோ இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போறது என்னா பெரிய பெரிய கம்பென்ல பாதீங்கன்னா ஃபுல்லா வந்து நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தா அவ எடுகுறோ அப்டின்ற மாரி சொல்
ஆமா ஆமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னாலயே என்ன ஆகுதுன்னா படிச்சு முடிச்ச உடனே கல்யாண அனுப்பிடுறா ங்களா அப்ப கல்யாண போயிட்டு ஆஹ் கொ கொழந்தைங்க அந்த மாதிரி ஆயி கொழந்தங் கொஞ்சு வளர்ற முட்டு வீட்டுல இருந்தர்றோமா அப்ப வந்து அந்த கெரியர் கேப் விழுந்திருது ஹ நம் ஃபேம்லி பாக்றதுக்காக வீட்டுல ருந்துட்டு கெரியர் கேப் ஆயிருது நம்ம எந்த வேலைக்கு போனாலு நம்மளுக்கு அந்த கெரியர் கேப் நம்ம யப் க்கோ முடிச்சமோ இந்த வருஷத்துக்கு அதுக்கு கம்பேர் பண்ணி பாத் ட்டு எதனால வீட்டுல இருக்கீங்க அப்டி இப்டின் கேட்டுட்டு ஃப்ரரெஷர் எடுக்றது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப் தா வேணு அப்டின்ருவாங்க
ஆமா சிஸ்டர் நீங் சொல் இப்போ பொண்ணுங்களால நெறைய சாதிக்க முடியு சிஸ் டேட் வேலக்கு போறதுனால எல்லாம் மோஸ்லி பாத்திங்கன்னா பசங்கள வந்து விட்டுறாங்க நல்ல வேலைக்கு போனு சொல்ட்டு அவங்க ஃப்ரீ அப்டியே விட்டுர்றாங்க ஏன்னா அவங்க இப்டில நம்பள இது பனுப்ப ப்றாங்க அவங்களுக்கு நல்ல இருந்தாதா ப பொண்ணுங்கல்ல இது பண்ணணுன்டு ஏன்னா கல்யாணம் பண்ணி போனா அந்த பொண்ண பசங்க தான பாத்துக்ணு அப்ப வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நெலைமையில இருக்கணு அதுக்காக வந்து அவங்க எபெஃக்ட் போட்டு நல்ல பணம் கட்டி நல்லா படிக்க வச்சு நல்லா இது பண்றாங்க இதே பொண்ணுகள நெறைய பேர் என்னா நெனைக் க்கிறாங்க ஆ இவன்னே படிச்சுட்டு ஒரு விட்டுக்கு கல்யாண பண்ணிட்டு போக தானா போற வேலைக்கா போப் போறாங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த மாரி யோசிக்றாங்க சில பொண்ணுங்களே வந்து இல்ல பியூச்சர்ல கெரியர் நல்லா டெவலப் பண்ணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி படிச்சு இது பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வெச்சிறாங்க உனக்கு இன்னும் இத்தன வயசு ஆயி செரி நீ இதுக்கப்பறோ எங்க வேலைக் போற கல்யாணோ பண்ணி வீட்ல தான இருக்க போற நீ எதுக்கு வேலைக்கு போற அப்டின்ற மாரி இக் அதுலயே ஒரு ஹண்ட்ரட் ப்பெர்சன்ல ஒரு ஒரு அஞ்சு சதவீத பேர் தா வந்து பாத்தீங்கன்னா வந்து கெரியர்ல வந்து முன்னேறி ஒரு நல்ல நெலமைக்கு போய் ஃபாரின் போறது இந்த மாரி ஒரு நல்ல இதுல இருக்காங்க
ஆமா ஆமாங்க என்ன பண்றது பொண்ணுங்களுக்குனு அப்டியே எழுதி வச்சிரு கே ம் குடும்பத்த பாத்துக்கணு வீட்ட பாத்துக்கணு அத பாத்துக்கணு ஆனா வேலையு செய்ணு வேலைக்கு போணு அப்டின்னு எழுதிருக் வச்சிருக்கு
ஆமா சிஸ்டர்
அத மாத்த முடியாது
ஆமா ஏ நேத்தியே ஒருத்தவங்கட்ட பேசுனே ஒரு ஒரு சிஸ்டர்ட்ட பேசுன அவுங்க என்ன சொன்னாங்க அவுங்க ஐ டி ஃபீல்ட்தா இருக்க அப்டின்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்க ஆனா அவுங்க வந்து கல்யாண ஆயி அவுங்க கொழந்தைய பாத்துக்குறாங்க அதே டைம்லையு ஒர்க்கும் மேனேஜ் பண்றாங்க
ஆமா ஆமா என்ன பண்றது இப்போஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லா அதிகமாயிடுச்சுங்க ஒருத்தர் மற்றும் வேல செஞ்சி ஃபீஸ் கட்ட முடியாது அதனால என்ன பண்ணனு ரெண்டு பேரு வீட்ல வேல நடந்தாலு சரி நடக்கலேனாலு சரி ரெண்டு பேரு வேலைக்கு போனாதா கொழந்தைங்கள படிக்க வக்கவே முடியு
ஆமா சிஸ்டர்
காக சேத்தி வக்கிறதுக்கு இல்ல கொழந்தைங்கள படிக்க வக்கவே ரெண்டு பேர் வேலைக்கு போணு
ஆமா கல்யாண பண்ணாலு ரெண்டு பேரு வேலைக்கு போனாதா வந்து இப்போ வந்து இப்போ ஒரு வே இப்ப என் கிராமன்னா ஓகே சொந்த வீடு இருக்கு அதெல்லா ஓகே ஆனா வெளில போனா அங்க ரூம் எடுக்கணு அது ஸ்டே பண்ணனு அங்க சாப்பாடுக்கு இல்ல வெளில போனா அது இந்த செலவுன்னு சொல்லி ட்டு பத்
ங்கற எடைக்கு எடத்துக்கு சாப்பாடுக்கு குடிக்கிற தண்ணிக்கு எல்லாமே காசு
எல்லாருமேக் காசு இதுல நம்ம தேவைக்கேத் டிரெஸு அது இதுன்னு வாங்குற
வாங்கறது வண்டியில போயிட்டு வந்தா பெட்ரோலு ஆமா ஆமா ம் எதுக்கு எதுனால இ எம் ஐ லோனுன்னு போறாங்கன்னா இதனாலதா போறாங்க
ஆமா இப்ப ஃப ஒரு நாப்பது ஃபார்ட்டி தௌசண் இந்த மேரி ஆ வாங்குனாலுமே இப்ப அதுவ அந்த ஃபார்ட்டி தௌசண் நா இப் சென்னையில வெச் சென்னையில எடுத்துக்குங்களா இப்ப இவுங்க ஃபார்ட்டி தௌசண் இங்க டொண்டி தௌசண் வாங்குனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொழந்த இல்லன்னா கொழந் இது இல்லேன்னா ஓகே இவுங்க ரெண்டு பேரு மட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு சேவிங் பண்லா இதே கொழந்த வந்துச்சுமன்னா அந்த சிக்ஸ்டி தௌசனுக்குமே அவுங்களால பத்தாது
நாமோ
ம் ம்
எவ்வளோ வந்தாலு பத்தாதுங்க அதுக்கேத்த செலவு வ த நம்ம வந்து இப்ப இவ்ளா கெடைக்குது இன்னுங் கொஞ்சோ சேத்து கெடச்சா நம்மப் ஓ நம்ளுக்கு போதுனு நெனைப்போ ஆனா எவ்வளோ காசு வந்தாலு அதுக் கேத்த செலவு வந்துட்டே தாருக்கூ
ஆமா சிஸ் செரிங்க சிஸ்டர் நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல பாக்லாம்
சரிங்க
ஆஹ் ஓகே ம்